அலோ
கேக்குதா ப்ரோ
ஆஹ கேக்குதுங்க்கா எப்டி கா இரு
ஆஹ் நல்லா இருக் நீங்க எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கறங்கா ரொம்ப நாள் கழிச்சு உங்க மெசேஜ பாத்து கால் பண்ணங்கா
ஆமா எனக்குமே ரொம்பொ நாள் உங்ககிட்ட பேசணு பேசணுனு யோசிச்சிட்டே இருந்தேனா செரி என கூட் டைமே இல்ல செரி பேசலா அப்டின்றதுக்காக தா இன்னைக்கு எப்டியு பேசிர்னுன்னு தா பேசிட்டே
ம்
இது நானு ஆன்லைன்ல ஒரு அ பாத்தே அ சாப்டென் ப்ரோ ஆன்லைன்ல ஒன்னு பாத் த சேரி உங்ககிட்ட கேக்லா அப்டின்றதுக்காக தா இந்த அ பழொ காய் எல்லா வந்து சிப்ஸ் மாரி போடுறாங்லாமே அது எப்டி ப்ரோ அது அதே கலர் தானா இல்ல அதுல கலர் எதல்லா ஏன்னா பாக்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குதா ஆஹ் நா நார்மலாவே நம்பளது காயா இருந்தாலு செரி பழமா இருந்தாலு செரி காஞ்சதுன்னா எல்லா ஒரே கலர்ல தா இருக்கு ஆனா தனித்தனியா பச்ச கலர்ல செவப்பு கலர்லலா தெரியாது
ஆமாங்கா
இது நல்லா தனித்தனியாவே கலர் கலரா தெரியுதா இது உண்மையாலுமே ரியல் தானா இல்லாட்டி இதில் எனா ப்ரிசர்வேட்டிவ் அது மாரி எதனா இருக்கா என்னன் தெரியல சரி அதா உங்ககிட்ட கேக்லான்தா
ம் அது வந்து இது எப்டி பண்றாங்கன் தெர்லக்கா ஆனா வந்து நா நெறைய சேனல்ல வந்து பாத்துருக்க
ம்
சோ அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அஹ் ரோஸு அந்த நாங்க பிளாக் பாரஸ்டு கேக்கு செய்வாங்கல்ல
அஹ்
சோ அது மேல வந்து ரோஸ் தூவுவாங்க சோ அந்த ரோஸ் பெட்டல வந்து ஒரு வீடியோல நான் பாத்தே ஏதோ ஒரு லிக்விட்ல முக்கி எடுத்தா அது வந்து ரொம்ப ரோசன் இது மாரி ஆயிடு
அஹ்
சோ அந்த மாதிரி கூட இது பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல இது காய வச்சா கூட ரொம்ப பிளாக் கலர்ல அந்த மாதிரி மாறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஆனா இது வந்து கலரும் மாறல பாகுறதுக்கு அப்டியே ஷிப்ஸ் மாரி இருக்கு
ஆமா
ஆமா இது வந்து எப்டி என்ன ஒருவேள அந் அந்த மாரி பண்ணுவாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியலக்கா ஒரு லிக்விட்டில் முக்கி எடுத்தா அது அப்டியே ரொம்ப ஃப்ரோசன் ஸ்டேட்டில் ஆயிட்டு நம்ம வந்து ஒரு காஞ்ச எலைய கைல முறுக்கி பாத்தா எப்டி இருக்கு ஒரு இது மாதிரி வரும்ல தோல் மாரி அந்த மாரி கெ திம்மாயி அந்த மாதிரி கூட நம்ப கறக்கு முறக்குன்னு கச்சு அந்த மாதிரிதாங்க வருது ஒருவேள அந்த லிக்யூட்ல முக்கி எடுப்பாங்களா அதுவா என்ன தெரிலா ஏன்னா இங்க வந்து ஆர்கானிக்குனு வர சொல்றாங்க அதனால பிரிசர்வேட்டிவ் நம்மளுக்கு யோஸ் பண்றதுக்கு இங்க சான்ஸ் இல்ல
ஏன்னா நானுமே இத ட்ரை பண்ணி பார்த்தேன் சும்மா சாதாரணமா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் போட்டுக்காங்களோ அதே அளவுக்கு நம்மளும் போடுவோன்ட்டு ஒரு நாலு வெண்டைக்கா எடுத் அதே மாதிரி நாலு கத்திரிக்காய் அதுக்கப்பறமா கலருக்காக அதுக்கப்பறமா வந்து த ஒரு ன ஒரே ஒரு பீட்ரூட் இது எல்லாத்தையு அப்படியே ரொம்ப தின்னா நா கட் பண்ணிட்டு ஒரு மொரத்துல போட்டு காய வச்சு வச்சு பாத்தே
உம்
அதே கலர்ல தா இருக்குதா அப்படின்ற மாதிரி பாப்போ மே அவங்க அதுல காட்டியிருக்காங்கள அதே மாதிரி இருக்கான்னு பாப்பமேன்ட்டு காய வச்சு நிற நமக்கு மக்குதா வெயில் தா நூத்தி எட்டு நூத்தி ஒம்போதுனு அடிச்சுன்ட்ருக்கே ந காஞ்சுருமேன்னு சொல்ட்டு ஒரு வாரத்துலயே காஞ்சிருச்சு நானு எடுத்துப் பாத் தா ய எல்லாமே நல்லா காஞ்சூ சுருங்கி போய் தா கடக்குது இல்லன்னு சொல்லுல அதே மாரிதா இருக்கு ஆனா வந்து கலர் பாத்தீங்கன்னா சேம் எல்லா ஒரே கலர்ல தா இருக்கு இது பச்சக்கலர் இது ஊதா கலர்ல இது செவப்பு கலர்ல அது மாரிலா இல்ல எல்லாமே சேம் கலர்லதா இருக்கு அப்போ அவுங்க இது பண்றத மட்டு எப்படி அப்போ இதுக்கு கூட எதுனா கலர் எதனா சேக்குறாங்களா நம்ம கொஞ்ச வந்து ஹெல்த்தியா வாங்கணுன் நெனச்சிட்டு ஏடா கூடமா வேற மாதிரி எதுனா சீ இருந்ததுன்னா என்ன பண்றது
ஆமாக்கா ஆமாங்க ஏன்னா நம்ப இது ஆர்கானிக்ன்னு வேற சொல்றாங்க இது வந்து ப்ரமோட் பண்லனா கூட நம்ம வேற மாதிரி கூட யோசிக்கலா ஒரு வேள கலர் கலந்து இருப்பாங்களோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெயில்ல காய வச்சா அ ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு பிளாக் கலர் இந்த மாதிரி தா வந்துரு சோ இது வந்து ச எல்லா டைம் கலர் கலப்பாங்களா அந்த மாதிரி கூட நம்ம யோசிக்கவு முடியல ஆனா சாப்பறதுக்கும் நல்ல அந்த டேஸ்ட் தாங்க்கா கொடுக்குது
உம்
உம்
ஆனா நான இது வெயில்ல காய வச்சது சாப்டா ஆஹ் இல்ல வெயில்ல காய வச்ச சது நா அவுங்க இது பண்ண மாதிரியே சாப்ட்டு பாத்தா எப்டி தெரிமா அந்த நம்ம நால நம்ளா வத்தல் போட்டு காய வச்சு சாப்டா எப்டி இருக்கு
ஆமாங்க ஆமாங்க
அது மாரி தா இருக்கு
ம் இன்னொன்னுக்கா நானு இந்த மாரி முருங்க எல கூட அப்டித்தா பண்ணுவே
உம்
சோ அது எப்டின்னா நம்ம வெயில காய வெக்க சொல்ல சோ ஓரளவுக்கு அந்த பிளாக் கலர் அந்த மாரிதா தெரியு ஆனா வந்து அது மிக்சியில ஃபுல்லா காஞ்சிச்சினா மி க்சில போட்டு அரைக்க சொல்ல பச்சையா மாறித்து சோ இது கூட என்ன வகயா இதுன் கூட தெர்ல ஒரு வேல நம்ப மிக்சில போட்டு அரச்சா ஒரு மு ஒரு அளக்வுக் பிளாக் கலர்லா அந்த மாரிதா வர்ணு ஆனா இத அந்த வே எல கலர்ல பச்ச பசேன்னு அந்த மாரி தா வருது ஒரு வேல இ இது என்ன சயின்ஸு இது என்னன்னு கூட ஒன்னு
ஒண்ணும் புரியில வாங்கி சாப்ட்டு பாத்தா தா தெரியு வாங்கி சாப்ட்டு பாப்போ சேர் நீங்க என்னவோ கேக்க வந்தீங்ளே என்னது ப்ரோ
இல்லக்கா இப்ப வந்து என்னன்னா நீங்க ஃபுட்டு பத்தி ஆரம்பிச்சுட்டீங்க செரிங்ளா
அ
சோ நீங்க ஃபுட்டு அந்த ஃபுட்டு வந்து நீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைச்ச ஃபுட் ஐட்டம் என்னா உங்குளுக்கு புடிச்ச ஃபுட் ஐட்டம் நீங்க செஞ்சதல அது என்னன் கொஞ் சொல்றீங்ளா
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நா சமச்சதுன்னா நா கல்யணோ ஆய்ட்டு வந்தது தா ஃபஸ்ட்டு சமைச்சனே நானு
ஓ நீங்க அந்த சின்ன வயசுல அந்த மாரி சமச்
அ அ சின்ன வயஸ்ல லா என்ன வந்து நா ஒரே பொண்ணுன்றதுனால என்ன பொத்தி பொத்தி எங்க அம்மாவு எங்க அப்பாவு வச்சுஞ்ட்ருப்பாங்க ஒரு வேல என்ன செய்ய விட மாட்டாங்க வெறு அதை சாமான கழுவற வேல துணி மடிக்கிற வேல இத மட்டுந்தா செய்வே வேற எதுவும் செஞ்சதே கெடயாது சுடு தண்ணி கூட வெக்க மாட்டேன்றல அது மாரி
ம் ம்
அதனால என்ன பண்ணாங்க மொதல் மொதல்ல கல்யாணம் பண்ணிட்டு மறுநாள் வந்த உட்னே என்ன உப்புமா சேய்ய சொன்னாங்க உப்மா செய்ய சொ ன்னாங்களா நமக்குதா சமையலே தெரியாது உப்மா அப்போ என்ன லெவல்லல வந்துருக்குன் கொஞ்சோ இமாஜின் பண்ணுங்க ஒரு
இல்லக்கா உப்மா கேட்டாரே அத்தா ஆச்சரியமா இருக்குது எல்லாரு பிரியாணி அந்த மாரி தானே கேப்பாங்க
உ கால டிஃபனுக்காக ஒரு கிலோ ரவைக்கு ஒரே டம்ளர் தண்ணிய ஊத்தி அது என்ன லெவல்ல நான் செஞ்சு கிண்டி வச்சிருப்பேன்னு பாத்துக்கோங்க
உஹம்
ஊரே பறந்துச்சு என்னுடைய மனம் அப்டின்னு வாங்க பாருங்க அது மாரி ஏமானா எங்கேயோ போ சச்சன்ற அளவுக்கு என் அப்படியறு நேரா கிழிச்சி தொங்க விட்டாங்க அந்த உப்புமா பெருமை இன்னும் ஓடும் என் நான் இப்ப எங்க போனாலும் என்ன தான் சமைச்சனாலும் அந்த பேர் மட்டும் முதல் முதல்ல செஞ்சு தரியுமா உப்புமா வாநலம அப்போ பதல எல்லா ஆளும் எங்க சொந்தக்காரங்க எங்க எல்லாருமே எங்கள் வீட்ல தான் இருந்தாங்க கல்யணம் ஆகி ட்டு மறுநாள் அந்த உப்புமா பெறுமையே என் இன்னும் என்னை வச்சு ஓட்டுவாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்
உம் ஓ நீங்க அதிகமா குக் பண்ண டிஷ் என்னதுக்கா
அதிகமா குக் பண்ண எனக்கு அதுலயே ரொம்ப அசிங்கமாயிடுச்சா இவருக்கு ரொம்ப சிக்கன் பிடிக்கும்ன்னாரு முதல் முதல்ல செஞ்சு கொடுக்க கணும் அப்டின்ற ஆர்வத்தில் என்ன பண்ணே எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சிக்கன் செய்ய கத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸு அவருக்கு வந்து ச சிக்கனை வாங்கி அ நானே போய் வாங்கி எல்லாம் கட் பண்ணி எங் மாமியார் நீ வனா செய்வனா செய்வனா செய்வானான்னாங்க நான் கேட்கவே இல்லை நான் தான் செய்வ நா தன் செய்வன்டு வாங்கி செஞ்சு அவருக்கு கொடுத்தேன் சாப்டு நல்லா இருக்கு நாங்க முதல் முதல்ல நான் செஞ்சந்தன்னா சி சிக்கன் கிரேவி தான் செஞ்சேன்
ம் ஓ அது செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்தடி ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க செய்யறதுல
என் வீட்டு எங்கள் வீட்லேயே எல்லாருக்குமே நா செய்கிற சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும்
உம் அது என்னன்னக்கா பண்ணுவீங்க நீங்க சிக்கன்ல அது என்ன வகையான டிஷ் அது
அஹ் சிக்கன் அது எப்டின்னா அந்த பெப்பரு அப்புறமா வந்து ஆமாம் வெப்பர் சிக்கன் தனியா மிளகா அப்புறோ எல் கருவேப்பில இ எல்லாமே தனித்தனியாக வதக்கி அரைச்சிருவேன் மொத்தமாக பவுடர் மாரி அரைச்ச வச்சு தனியாக வச்சுப்பேன் வச்சுட்டு சிக்கன நல்லா கழுவிட்டு சின்ன வெங்காயம் நெறைய போடுவேன்
உம்
தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு இந்த சிக்கன மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வைப்பேன் வேக வச்சு ட்டு தண்ணி நல்லா வத்தற டைம்ல என்ன பண்ணுவோன்னா வெங்காயம் ஒரு சைடு ப்ரௌனா வறுத்த அதுல கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த வறுத்த மசாலாவும் போட்டு கொட்டி நல்லா ட்ரையா பெரட்டி எடுப்பேன் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாருக்கும்
உம்
குமே அத நான் செய்யறது புடிக்கும்
ஓ நா வந்து எப்டின்னா எய்ட்த்துலருந்தே நா குக்கிங் ஸ்டார்ட் பண்ட்டங்கா
சூப்பரு
அது குக்கிங்தா அந்த மாரி குக்கிங்லா இருக்காது ஆஹ் ஸ்கூலவுட்டு வரப் ப வீட்ல வந்து அப்பதா அம்மா சமையல்லா செஞ்சு டயர்ட்ல படுதுனு இருப்பாங்க ஒரு மூணு மணிக்கு அந்த மாதிரி அப்பதா ஸ்கூலுவுட்டு வருவே வந்து ச செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா இருந்தாலு வந்து நா உருளக்கெழங்கு பொரியலு இல்லாம சாப்படவே மாட்டே அப்பல்லா இப்ப நானே அனுப் பொரியல் அற அந்த ப கழங்க அரிஞ்சி அதுக்கேத்த மாரி மொளகாத்தூளு உப் ப்பு அந்த மார்லா போட்டு கலக்கி அதிகபட்ச நா சின்ன வயசுல செஞ்சது அதுதா இப்ப நா அதிகமா செஞ்சது பாத்தீங்கனா நூடுல்ஸு அந்த மார்தா நா அதிகமா செய்வே ஏனா அண்ணம் பசங் ங்க அவ்ங்கல்லா ஒடனே பசிக்குது பசிக்குதுன் சொல்லுவானுங்க அந்த அவ்ளோ சீக்கிர வந்து சாப்பாடு வடிச்சு கொழம்பு வச்சு அதெல்லா டைம் எல்லா அவ்ளோ டைம் அவ்ங்க பொறுத்துக்க மாட்டாங்க ஆனாலு வந்து சிம் ப்லா கடைக்கு போனமா நூடுல்ஸ் வாங்குனமா ஒரு பத்து நிம்ஷத்துல கலக்கி குடுத்தோமா அந்த மார்தா இருக்கு ஆனா நா கலக்குற நூடுல்ஸு அவ்ங்க சொன்னது வச்சு பாத்தீங்கனா அவ்ங்க அம்மா கலக்கறத விட நா கலக்கி குடுக்கறது டேஸ்ட்டா இருக்குன் அவ்ங்க சொல்லுவாங்க ஒருவேள ஐஸ் வைக்கற்துக்காக அப்டி சொல்றாங்களா ஏனா அவ்ங்க அம்மால்லா அவ்ளோ சீக்கரல்லா செஞ்சு குடுக்க மாட்டாங்க நூடுல்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லா ஒரு வேல அஹ் இந்த மாரி நீ நூடுல்ஸ் செஞ்சு குடு செஞ்சு குடு அப்டின் சொல்லுவாங்க அதிகமா நா செய்யறது வந்து இந்த நூடுல்ஸ் தாங்க ஆனா சாப்பாடு அந்த மாரி கூட செய்வே அஹ் நா செய்யறது வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப புட்ச்சது என்னன்னா ஒரு டைம் வந்து குருமா ஒன்னு வெச்சே சு ஸ்கூல் படிக்க சொல்லே வெச்சே அந்த குருமா வந் து அவரு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு சாப்ட்ட சொ சாப்ட்டாரு அங்க இருக்குற கூட வேலப் பாக்குறவ்ங்கல்லா இது யாரு வெச்சது இது இவளோ சூப்பரா இருக்குது அப்டின்லா சொல்லிருக்காங்களா சோ அப்பதா நம்மளுக்கு தெரிது நம்பக்கிட் ட்ட இவ்ளோ தெரம இருக்குதா அப்டின் சொல்ட்டு அந்த மாரி வந்து குக்கிங்னா நா ஹோட்டலுக்கு போனாக் கூட அவ்ங்க அந்த மேக்சிமம் வந்து கண்ணு முன்னாடியே செஞ்சாங்கனா நா கிட்டயே பாத்துனே இருப்பங்க அவ்ங்க என்னென்ன போட்றாங்க எப்டி செய்றாங்க என்ன பதத் த்துல வரு அப்டின்ட்டு ஆனா அவ்ங்க லெவல்ல செ தெய்றாங்கனு இல்லையோ ஆனா என்னால முடிஞ்சது எதோ ஒன்னு அந்த அந்த இதுல எப்டி வருதோ அதுக்கு ஏத்த மாரி செஞ்சுருவே ஆனா மேக்சிமம் வந்து நா உப் ப்பு ரொம்ப கம்மியாதா போடுவே நானு கம்மியாதா சாப்டுவே அதிகமா இருந்தா அ அத உப்பு காரோ வந்து யாரு சாப்புறாங்ளோ அவ்ங்களதா போட சொல்லுவ நா சாப்ற மார்ருந்தா எனக்கு ஏத்த மார் நா போட்டு அதிகமா இருன்ச்சுனா தண்ணி ஊத்தி அந்த மாரி போட்டு மேச் பண்ணிப்பேக்கா உம் செரிங்க்கா செரிங் கேக்காது இன்னொரு கால் வருது கொஞ்ச அப்றமா பேச
ஆஹ் செரி செரிங்ப்பா ம் ம் ஆ தேங்க்யூ